கேக்குதா அடி உம் சொல்லு நானும் கே இவ கிட்ட கேட்டேன் அ ஹார்னிகி
ஆ என் ம்
ஆ அவன்ட்ட கேட்ட காலயில கேட்டேன் அ கேட்டதுக்கு இந்த மாரி தெரியல டி எனக்கு அந்த மாரிலாம் தெரியாது ஆனால் என்கிட்ட ஒரு டூ இருக்கு நான் தரேன் நீ அப்பறமா எப்போ வேணாலும் தாடி அப்டின்னா அப்ப அர்ஜென்ட் கானா ஆமாண்டி கொஞ்சோம் அர்ஜென்ட் அப்டின்னு அப்போ இந்த மாரின்னு சொன்னேன் ஃபோன்ல அப்பறோம் நீ அவ இவகிட்ட கேட்டு பா பாருடி அப்டின்னா
அவ ஆ
அப்போ நான் சும்மா சேரின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் அப்றோம் நான இங்கயே இங்க கேட்டனா வேலயிலயே
ம்
இங்கயே எனக்கு ஒரு த்ரீ கொடுத்தாங்க
ம்
செரி அதனால செரின்ட்டு அவகிட்ட செரி நீ போட்டு விட்டுரி நான எடையில தாரேன் அப்டின்னு சொன்னேன்
செரி
இன்ன என்ன ரெண்டு நாள் கழிச்சு மீதித்தாரேன்னு சொல்லிருக்காங்க அது தெருளடி என்னாச்சுன்னே உ என்ன பேசனா இல்ல பேசனாங்களா என்னன்னே தெரியல அந்த முடிவே கேன்சல் பண்றாங்க போல வேண்டான்னு குரூப்ல பேசிட்டு இருந்தாங்க
ஏ அமௌன்ட் ஜாஸ்தியா வருதா
அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வருது எங்க அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு அப்பறோம் தம்பிக்கும் ஸ்கூலு அவரு எப்டி கூட்டி போறது அவர் தானே வரேன் வரேன் வரேன்ட்டு இருந்தாரு அப்பற எங்க அப்பாவு இப் து ம் ச இதுவு ஜாஸ்தியா வருது தென்ன ஆ என்
அது எல்லாமே ஓ புருஷந்தா பாக்குற மாரி இருக்
ஆமா ரொம்ப இப்போ அ இப்ப அவங்க வந் து அவங்க அப்டி இல்ல எங்கெங்க அக்கா எங்க பெரிப்பா அவுங்க வந்தாங்கனா எங்க பெரிப்பாவ பெரிம்மாவ பாத்துக்கறக்கு என் தம்பி இருக்கா அதுனால அவவா அவ வந்து அமௌண்ட் பே பண்ணி அவ கூட்டிட் வந்துருவா எங்க அ க்கா மாமா மட்டு அவுங்க ரெண்டு பேரும் பே பண்ணி அவுங்க வந்துருவாங்க இப்ப நாங்க போனம்னா எங்க அம்மா வேலைக்கு இப்ப போறதில்லயா அப்ப இவன்தே பாக்க வேண்டியதாருக்கு எல்லாமே நா வர பா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பாப்பா வேர எங்க அம் பாட்டிக்கிட்ட இருக்கா வீட்ல
சேரி
உம் அம்மாவ ஊருக்கு போயிருச்சு கேரளாக்கு
பாட்டிக்கிட்ட இருந்துக்குமா
இருந்துப்பா ஆ அதெல்லா இருந்துரு வ எங்கம் பாட்டியு இருக்காங்க ஆமா வரேன்ருக்க பி ஏ ஜி தா போனா வரேன்ருக்கா சேரி இன்னைக் போய் முடுஞ்ச்சாம இன்னைக் போய் கேட்டு வர்லா அப்டின்னா கேட்டு வரலான் நா நெனச்சே அது அவனுக்கு வாங்கி தரது
ஓ என்ன வாங்கலான்ட்ருக்க அருனா
ஆ அருணாக்க கொடி
நெஜமாலுமே
நஜமாதா
சேரி அடங்கவே மாட்டியா நீ காசு இல்லன்னாலு எதா ஒண்ணு பண்ணுமா ஒனக்கு அ ஏ இழிக்கிற ஆ அப்புடி உனக் கடன் வாங்கி பண்ணனுமா
அதே குடுத்த நம்ம எதுக்கப்றொ வேலைக் போறோ அதுக்குத்தானே போறோ நா நா இந்த டைம் நா நெனச்சே சேரி இங்க கெடச்சிரு அப்புடின் சொல்ட்டு நா அதனால்தா அசால்ட்டா இருந்துட்டே இல்லனா போனமாசம் முந்துன மாசம் கெடச்சதுல்ல எடுத்து வச்சிரு
கடசி நேரத்துலதா எல்லா பண்ணுவியா
அப்பப்பதான இந்த எனக்கு இந்த மாதிரி தா ஆகுமாக்க நா கடசி எப்பவுமே அப்படி தான் ஆகும் தான் இந்த மாசம் நான் தெளிவா இருந்தேன் அதுதான் பேசிதான் திரி போட்டாங்கன்னு சொன்னம்ல
எச்சா கேட்டு வாங்கினியா இல்ன்னா குடுத்துருக்காத அது இல்ல குடுக்கலாண்டு
இல்ல குடு உக்கலாந்த பா அது வந்து யோசாம் மா யோசிச்சுதாம இந்த மாதிரி இது நின்று நிறைய பேர் நின்றுட்டாங்களாமா அப்படி இப்படின்னு காரணம் சொ சொல்லிட்டு இருந்துச்சு நான் இவன்ட்ட எதுவுமே கொடுக்கல இன்னொரு மூணு நாள் ஆகும்ன்னு சொல்லி வச்சிருக்கேன் அத இன்னைக்கு போய் பாக்கலானா ஒட்டுண்ணி மாதிரி கூடயே இருந்தா நான் என்னத்த தான் போய் பார்க்க முடியும்
ஆஹ் எடையில வேணா வா நான் போலாம் நம்மரெண்டு வேணா போயிட்டுரலாம்
சா அனுப்பி விடுறேன் சொல்லிச்சது அதோட ஃபிரெண்ட்
உம் நானும் வேண வரேன் ஸ்கூலுக்கு போயிட்டானா போய் பாத்து வாங்கிட்டு வரலாம் ஆ
ஆஹ் நானும் என்னோடது ஒரு கொலுச ஒன்ன வச்சிருக்கேன் அது வேஸ்ட் தான் போடுறதே இல்லது அதையே போட்டு ட்டு எடுத்துப்போம்
வெள்ளி ஏதாது இருந்துதுன்னா பாத்து எடுத்து அதெல்லாம் போட்டுட்டு மீதி எவ்வளவு வருதோ அந்த காசு ட்டு குடுத்துரு இத எதா கேக் ஏதாவது வாங்கதுக்கு ஆயிரம் ரூபா வச்சுக்க வச்சுட்டு வீட்லயே ரெண்டு பேர் உக்காந்து செலிப்ரேட் பண்ணுங்க
ஆ ஆமா அப்படிதான் பண்ணணும்
காசு இருந்த பரவால வெளிய போறது
ஏக்கா ஒரு ரூபா கூட இல்ல முடிஞ்சு ஆஹ் அவுங்கன்னா அவுங்க பாத்துப்பாங்க இவனா அதுவும் இல்லாம பாகும் இது இல்லாம பாப்பாவ வேற வச்சுட்டு அவ ஏதாவது இதை வாங்கிக்குடுவா அத வாங்க கூட போகதுக்கு லேட் ஆகும்
போற எடத்துல பாக்குறது நம்ம வாங்க வாங்குறது தான் ஆகணும் வாங்கி சாப்பிடணும்னு தோணும் போய் இன்னொன்னு பழகா இருந்ததுன்னா அந்த பொருள வாங்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் நாட்டுக்கு முடிவு எடுப்பேன் எவ்வனாலும் பரவாயில்ல எல்லா
ஏன் நா எடுக்கவே இல்லடி நான் வேண் வேண்டான்டே நான் எடுக்கல நான் வேண்டான்டே ஃபஸ்ட்டு அப்பறம் சேரி இவங்கதான் சொன்னாங்க வராதவங்க வந்திருக்காங்க ஆ இப்ப சேரி சேரி போயிட்டு வந்துட்டு கத்துவான் உம் போய்ட்
என்ன உன் குடும்பத்துக்கு தான செலவு பண்ணேன் இத வாரு இப்படி ஆயிச்சு அப்படி ஆயிச்சு
போயிட்டு வந்துட்டு தான் கத்து வாய்ங் இப்பல்லாம் கத்த மாட்டான் நானு அப்பவே வந்து வேன் வேண்டாம் தான் சொன்னே அது ஏதோ ஒரு இதுல வந்துட்டு எல்லா சேரி சேரினொனா இப்ப என்ன பிரச்ச ச்சனன்னு எங்க அக்காவும் மாமாவும் வந்து எப்பவுமே வரமாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் வரமாட்டாங்க காசு ஏத்தி வைக்கணும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க மூணு நாலு மாசம் கழிச்சுதான் ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்கிறாங்களாமா அதனால நம்ப போயிட்டு வந்துடலாம் நாங்க அவங்களுக்காக தான் எல்லாருமே பாக்குறோம் சேரி அவங்க எங்கயுமே வரமாட்டேன்றாங்க திடீர்னு வரேன்றாங்களே அதனால கூட்டிட்டு இப்போ இது போயிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்
சேரி அதுக்கு நீங்க நாலு பேரு போய்ட்டு வர வேண்டிதான பேம்
அஹ் அதுவும் நான் நினைச்சேன் நான் தான் சொன்னேன் இப்டின்னு சரி ஃபேமிலியோட போலாம் ரொம்ப நல்லாச்சு ஆஹ் நாலு பேர் போயிட்டு வரலாம் கார்த்தி வருவான்
த அவன் வந்துட் போற அவன் ஜாலியாதுன்னு
ஏ அத அவனும் வந்துட்டுவான் அப்படின்னு கடைசியில இப்படின்னு பார்ப்போம் எ போனாலும் நல்லது தான் போகாமல் இருந்தது நல்லது தான்
நானே கிளம்பிருவேன் சாய்ந்திரம்
ஏன் நான் நினைச்சே இனைக் காலையல நி போயிட்டியாட்டிருக்கு அங்க தான் இருக்
இல்ல இது இங்க வந்துருச் ச்சு வந் க்குது
உம்
ஆப்பற நான்
உம் இ சொன்னா நேத்து நேத்து ஒரு இது நேத்து த்து நைட்டு நம்ம நாளைக்கு போலமாடி அங்க அ அப்படின்னு
யாரு
இவந்தா கே உங்க உங்க அக்கா கூ வாடா அப்படின்னு கூப்ட்டால வந்து ஏதாது செஞ்சு சாப்பிட்டு போலாம் வாடா அப்படின்னு கூப் டால அதுக்கு அவ்வளோ அங்கதான் இருக்காவா நாளைக்கு போலா அப்படின்னு
உம் அதெல்லாம்
அப்டின்னு வேண்டாம் வேண்டாம்
அஹ் எட சொல்லிச்சு
உம் ஏன்டி வேண்டங்கறேன் நானு நான் போய் வெளியிலே உட்கார்ந்து ட்டு வெளியிலயே வந்தர நீ போய் பேசிட்டு வா அப்படிங்கறான வெளியிலயே வந்து உட்கார்ந்து வெளியே வந்துடுவானாமா நான் போய் பேசிட்டு வரலாம் எப்படி
போனும்
அதுக்கு எதுக்கு போணும் அப்ப நான் உள்ள போயிருக்க நேர இல்ல எனக்கு தண்ணி வேணும்னுவ அவ எடுத்துட்டு வந்து தருவா நீ வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்க இப்ப அது தேவைல்லாத வேலை உஹம்
இவ எங்க அக்கா இவ என்னடி இப்படி பேசுறா இதுக்கு மேலையும் பேசுவா கம்மியா பேசுறா அதான் என்னமோ சொன்னு சிரி சிரினு சிருக்கிறா அவ நான் சொன்னேன் என்னடி சிரிச்சிட்டு இருக்க ஆஹ் பலூன்னு சொன்னேன் நியாபகம்இருக்கா ஸ்பீக்கர் வேற ஆண்ல இருக்கு பிள்ளைங்களலாம் இருக்கா ஸ்பீக்கர் ஆஃப் பண்ண அவர் ரொம்ப பேசுவா
அப்படிய யா ஸ்பீக்கர்ல இருந்து எனக்கு தெரியிலடி
அவ சிரி நான் திட்ன ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணுனு. ஏய் அப்டினு. . புள்ளைங்க இருந்து ஆர்த்தி இருந். தா. அப்புறோ கேக். . ம்ச் இருந்தாலும் சவுண்ட் கேக்குதுல அவ சிரிக்குறா. அதனால. ஆஃப் பண்ணு ஸ்பீக்கர அப்டின்னு.
துடிச்சிட்டு இருந்தா நேத்து.
துடிக்கும் அது லூசு மாதிரியே வீடியோ அமைச்சு உடுதுடி எனக்கு. பைத்தியோ இப்ப அந்த பூனக்குட்டி ஆடும்ல. அந்த பூனக்குட்டி ஆடுறததா அமுச்சு உட்டுட்டு இருக்கு டி.
பைத்தியன்டி அவ பிளாக் பண்ணி உட்று உஹம். பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி இப்டி அனுச்சுட்டே இருந்தீன்னா. பிளாக் பண்ணிருவனு ஒரு டைம் பிளாக் பண்ணி அத ஸ்கிரீன்சாட் எடுத்து.
ஹஹேஹேஹ அதுதான் என்ன பிளாக் பண்ணக் கூட அதுக்கு தெரியாது பைத்தியமாட்ட அமுச்சுட்டுருந்தது எனக்கு.
தெரியாதுடி அதுக்கு அதுக்குனாலதான்டி சொன்ன நானு அதுக்கு. தெரியாது அதனால. பிளாக் பண்ட்டு அதை நீ சொல். ஸ்கிரீன்சாட் எடுத்து வாட்ஸ் ஆப்ல அம்சிவுடு என்ன பிளாக் பண்ட்ட. இத அம்ச்சுட்டே இருந்தீன்னா பிளாக் பண்ணிடுவ. பிளாக்க எடுத்துற்ற அமைதியாரு. டு அப்டின்னு சொல்லி.
சொல்ற.
உம்.
ஓப்பன் பண்ணா போது ஒரு அஞ்சாறு ரீல்ஸ்சு. என்னன்னு பாத்தா இந்த பொம்ம ஒன்னு இல்லைன்னா தேவ இல்லாதது இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லா.
பைத்.
சேரி அதை நான் ஓபன் பண்ணி கூட பாக்குறதில்ல இன்னைக்குதான் கொஞ்சோ. சேரி. எல்லாரும் கூட்ல. வச்சிருக்கீங்க நீங்கெல்லா என்ன வச்சிருக்குன்னு பார்த்தது எனக்கும் காமெடியா வந்துச்சா உனக்குக்கு வேற எந். எந்த காமெடி பாதாலு உன்னோட நியாப. உமா வருது உனக்கு மட்டும் அனுப்பணும் தோனிட்டு அதனால உனக்கே அனுச்சுடு அதான் ஒரு டைலாக் சொன்னான நடிப்பா நீ என்கிட்ட பேசுனதெல்லாம் நடிப்பா சோல்லுலதா நடிப்பா இல்லை இல்லை அப்புறம் அம்மாம் கோபால் எனக்கு அதை பாத்துட்டு நீ அதாவது நீதான் ஞாபகம்வர பேசுனா எப்படி இருக்கும் அதுனால உன்னை நினைச்சிட்டு உனக்கு அம்முச்சுட்டேன் நீ கூப்பறியா எனக்கு